ஹலோ
கேக்குதுங்ளா
தோழி வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
சாப்பிட்டிங்ளா
சாப்டேன் நீங்க சாப்டீங்களா நா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன் என்ன இட்லி மட்டும் தான் சாப்பிட சொல்லிருக்காங்க அதனால இட்லி தான் சாப்டேன்
இட்லி மாரி இருக்கவங்களாம் இட்லி மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க தோழி
அப்போ நீங்க குருண்டா இருக்கேன்னு சொல்றீங்களா
இல்ல தோழி நான் அப்டி சொல்ல வரல இட்லி மாரி அழகா இருக்கவங்கலாம் இட்லி தான் சாப்டணும் அப்டின்னு சொன்நாளும் பூரிதான் சாப்டுவேன் தோழி காலையில நான் பூரி மாரி இருக்கென்றனால டெய்லி காலையில பூரி சாப்டுவே ஆமா ஆமா தோழி
சொல்லுங்க தோழி என்ன சமையல் தம்பி எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி எனக்குதான் உடம்பு சரி இல்லல்ல நாங்கள எல்லாமே நல்லா இருக்கோம் நல்லா தூங்குறாங்க தோழி
காரணத்தினால இப்டியெல்லாம் பேசக்கூடாது
எனக்கு என்ன தோழி உடம்பு சரிலனாலும் நைட்டு மாத்திர போட்டேனா அது போட்டப்ப நல்லா தூங்கிட்டேன் மிட் நைட்ல ரெண்டு மணிக்கு முழிப்பு வந்துச்சு என்ன தவிர எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க
ஆ
எவ்ளோ கோவம் வரும் நீங்களே சொல்லுங்க
இந்த மாரி இந்த மாரி கல்நெஞ்சு காரிய நான் இப்பதான் தோழி பாக்குறேன் இவ்வளவு எத்தனையோ தோழிக்கிட்ட
இப்ப என்ன சொல்லிட்டு வந்தே ஒரு பேஷண்ட் உக்காந்துருக்கே எட்டி பாத்துட்டு மறுபடியும் தூங்கறாங்கன்னா அவங்கலாம் எப்பேர் பட்டவங்க
அவங்களாது எட்டி பாத்துட்டு தூங்குறாங்க தோழி நான இருந்தனா அந்த எட்டி கூட பாத்துருக்க மாட்டேன் தோழி
என்னமா ஆச்சின்லா கேட்கவே இல்ல தோழி
கேட்க மாட்டாங்க தோழி அது நீங்கல்லாம் பண்ற வேலைக்கு கேட்க மாட்டாங்க தோழி மதிய என்ன சாப்பாடு செஞ்சீங்க
இன்னைக்கு தக்காளி தொக்கு எனக்கு ஆனா அதெல்லாம் கெடையாது எனக்கு அதெல்லாம் சாப் தர மாட்டாங்க சாப்ட நான் வந்து தயிர் சாதம் மோர் சாதம் வெள்ள கலர்ல எது உப்புச்சப்பே இல்லாம இருக்குல்ல
ஆ செரி சரி தோழி தக்காளி தொக்குக்கு தொட்டுக்க தோழி
உருளகிழங்கு ஃப்ரைடு
சரி சரி தோழி
நானு பேசமா ஆ எல்லாரும் கல்லு மாரி இருக்காங்க தோழி கல்லு மாரி இருக்காங்க
ஆ நீங்க பேசாம என்னமோ சொல்ல வந்தீங்க தோழி
ஏர் ஃப்ரையர் வாங்கிகலான்னு நெனைக்கிறேன் தோழி
எதுக்கு தோழி
எனக்கு சுத்தமாவே ஆயில் எல்லாம் சேக்க கூடாதுன்னு சொல்ட்டாங்க
ஆஹ் நீங்க ஏர் ப்ரையர் வாங்கி வச் சி செய்யறதுக்கு நீங்க அவிச்ச பொருள் சாப்பில்லால தோழி அவி
ஆமா அந் டாக்ட்ரம்மா
ஏர் ஃப்ரையரு கரண்ட்ல தான ஒ வேல செய்யுது அதுவு ஒடம்புக்கு கெடுதல் தான் தோழி அதனால நீங்க அவிச்சு சாப்புடுங்க ஒரு வேர்கல்ல அவிச்சு சாப்டுங்க ஒரு கொத்தவரங்காவா அவிச்சு சாப்டுங்க
என்ன பாத்தா
பீன்ஸ அவிச்சு சாப்புடுங்க கேரட்ட அவிச்சு சாப்புடுங்க அது ரொம்ப நல்லது இந்த ஸ்வீட் கான் ஒண்ணு சொல்லுவாங்களே அத அவிச்சு சாப்புடுங்க
நா அது சாப்டுவே அது சாப்டுவே
ஆ எல்லா அவிச்சு சாப்டுங்க தோழி அவிச்ச இடியாப்போ இட்லி கஞ்சி குடிங்க அதுல எந்த இதுவு கெடயாது ஆயில் ஆயில்லா கெடயாது உங்க ஒடம்ப நீங்கதா தோழி பாத்துக்ணு
கொஞ்சமாது எறக்கத்தோட பாருங்க
கீ சாப்புடுங்க
என்னது
அந்த மாரி வேக வெச்சது அவிச்சது அப்பிடி சாப்புடுங்க தோழி
அதெல்லா அனிமல்ஸ் தா தோழி சாப்டு
அதுதா சொல்லிட்டேனே தோழி கல்நெஞ்சக்காரங்கல்லா அதெல்லா சாப்புண்ணு தோழி ஏனா உங்கள நம்பி மூணு ஜீவன்ட்ருக்கு நீங்க அத பத்தி யோசிக்க மாட்றீங்க ஃப்ரைட் ரைஸ் கடைக் போலாமா சிக்கன் கடைக்கு போலாமா அப்டி யோசிச்சா அப்றோ எல்லா போய்டு தோழி அதுக்குதா சொ
ஆ இப்ப அதானே புடிக்குது
புடிக் கிறத் புடிக்கிறதுதா தோழி நம்பளுக்கு வெஷமே அது தெரியுமா நம்ம எத விரும்பி சாப் புறமோ அதுதா நமக்கு வெசமே எது உப்பு சப்பு இல்லாம நம்ம நாக்குக்கு ஒதவுலியோ அ துதா உங்களுக்கு நல்லது
எனக்கு ஆப்பிள் பிடிக்கவே பிடிக்காது அது உக்காந்து சாப்ட சொல்லி மல்லு கட்டுறா
சாப்டுங்க தோழி
இதெல்லா என்க் புடிக்கவே புடிக்காது ஹர்ஷி சாப்புறதெல்லா நா என்ன சாப்ட சொல்றாங்க
இல்ல தோழி நா என்ன சொல்றேன்னா புடிக்காதுன்றத விட ஹெல்த பாருங்கன்தா நா சொல்லுவே அப்ப மாத்தர மருந்தெல்லா ரொம்போ
என்ன எல்லாரு ஒரு குற்றவாளி மாரி பாக்குறாங்க தோழி
அது நீங்களா நெனச்சிக்கிறது தோழி யாரு அப்டி நெனைக்க மாட்டாங்க தோழி
உங்களுக் ஒன்னு சொல்லவா நீங்க என்ன கல்நெஞ்சுக்காரோங்கன் சொல்றீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உளுத்த வட உருளக்கெழங்கு போண்டா ஆ வ கீர வ ட எல்லா குடும்பமே உக்காந்து ஒரு பேஷன்ட் வெச்சு சாப்புறோனு கூட இல்லாம எல்லா உக்காந் சாப்ட்டுச்சுங்க
இல்ல தோழி என்ன பொறுத்த வரிக்கு அவுங்க செஞ்சது ரொம்ப சரின்தா நா சொல்லுவே
எதுக்காக
குடும்பத்துல இருக்க தலைவி நீங்க செஞ்சு குடுத்து சாப்ட்டுருந்தா அவுங்க ரொம்ப திருப்தியா சாப்டுவாங்க நீ செஞ்சு குடுக்காம அவுங்க வாங்கி சாப்புறாங்கள அவுங்க எவ்ளோ பாவப்பட்டவங்ளா இருப்பாங்க பாருங்க
விடியக்கால்ல செய்றது நேரமே இல்லையே
நேரோ இருக்கும்போது செஞ்சு குடுங்க ஒங்ளுக்கு நேரோ இல்லன் தானே ஒங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுனு அவுங்க வெளில வாங்கி சாப்புறாங்க
என்ன தோழி பண்றது
சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்குல்லா கஷ்டப்படுறீங்க கஷ்டப்பட வேண்டிய விஷயத்துக்குல்லா சந்தோஷப்படுறீங்க நா என்ன பண்றது
கண்டிப்பா
ம்
ம்
அப்பறோ தோழி நல்லாருக்கா நல்லாக்கா தோழி
நா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க
சரிங்க தோழி நேத்தெல்லா சொல்லிட்டு இருந்தே தோழி இது மாரி ஒடம் சரியில்ல அப்டின்னு
அவரு எனக்கு ஒடம் சரியில்லன்னா அவரு எனக் கால் பண்ணிருப்பாரு தோழி அவரு பண்ணவே இல்ல
பண்ணாரு தோழி பிரதர் எடுத்தாங்களா அதனால செரின்னு விட்டுட்டாரு ஆ யாரு யாரு யாருக்குமா யாருக்குமானு கேட்டுட்டே இருந்தாங்க
ம்
செரி சாய்ங்காலம் பேச வைக்கலான்னு பாத்தே சோ நீங்க கொஞ்சோம் பிஸியா இருந்தீங்களா அதனால விட்டுட்டே
தோழி இன்னொன்னு சொல்லவா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லா ஈஸியா சாப்புடுறதுக்கு எதாது ஐடியா சொல்லவா
ஃப்ரூட்ஸ்ஸு ஈஸியா சாப்புணுன்னா எல்லா ஃப்ரூட்ஸு மொத்தமா கட் பண்ணி
ம்
ஒரு ஜார்ல போட்டு ஒரு டம்ளர் பால் ஊத்தி அரச்சு குடிச்சுடுங்க
ஜூஸாவா
ஆமா
அதுவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா கூட எடுத்துக்கலால
தாராளமா
அதே
உங்கள ஆயிலு ஐட் ட்டல்லா எடுத்துக்க கூடாது சொல்லிருக்காங்கள நீங்க இந்த மாரி எடுத்துக்குட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமான ஆவுறதுக்கு இந்த டைம்ல நல்லாருக்கூ வய்த்துல இருக்கு புண்ணு சீக்கிரமா ஆறிடு
எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இதெல்லா சாப்ட்டா காலைல இட்லி தோச சாப்ட தேவயில்லதான
தேவயில்ல
நேத்தா ஆப்பிளு மாதுளம்பழம் எல்லா வாய்ண்டு வந்து வச்சாங்க
நீங்க வயிறு புண்ணா இருக்குன்னா காலைல எழுந்திருச்சோனே ஒரு ரெண்டு தேங்கா பர் த்த போட்டு தேங்கா அந்த தேங்கா பால் எடுத்து குடிக்கலா
தேங்காபால் செல டைமு டைஜிஷனே ஆகாது தோழி
காலைல வெறு வயித்துல சாப்டும் போது ஆகிடு
லூஸ் மோசன் போக வச்சிர்று
ஒ ரெண்டு மண் நேரத்துக்கு எதுவு சாப்டாம நீங்க திக்கா குடிக்க கூடாது தண்ணியா குடிக்கணு
ம்
ம் மோரு தயிரா எடுத்தா கூட சூடு மோரா எடுத்துக்கலா
ம் ம்
எளநீரு
இந்தப்ப
ம்
நீங்க என்ன கால்ல டிஃபன் செஞ்சீங்க
நாங்க இன்னைக்கி காலைல இடியாப்ப சாப்ட்டாங்க அவ்ங்க நா ஆப்ப சாப்ட்ட
கொஞ்சோ பார்சல் போட்ருக்லால்ல
கேக்கலயே தோழி நா என்ன சொல்றன்னா உங்களுக்கு தா உடல்நில் ஒடம்பு சரியில்லைல எங்க வீட்டுக்கு வந்துருங்க ஒரு வார ஒரு வார ரெஸ்ட் எடுத்து நல்லா உடம்ப பாத்துட்டு போலா
நீங்க பப்ப பா ஆப்பா பத்தாது படிக்குது
படிக்கிட்டு
ம் அ பாக்குறதுக்காகதா பார்க்க
ஒரு வாரந்தான
கண்டிப்பா
ம்
ஹர்சிய பாக்கறதுக்காகவாது கண்டிப்பா ஊருக்கு வர்ணு
செரி விடுங்க தோழி எதுக்கு
மதியோ என்ன சமச்சீங்க
மதியோ கீர கடஞ்சிட்டு கோவக்கா பொரியல் பண்ண
அது அது கோவக்கா வயித்து புண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்
நல்லது ம்
நீங்க நெறய எண்ணெ ஊத்திதா செய்வீங்ளா
அ ஹ நா எண்ணெல்லா அவ்ளோவா சேக்கவே மாட்ட கீரயிலனா என்ன வைக்க போறோ
இல்ல கோவக்கால
கோவக்காலயு எண்ணெ அவ்ளோவா ஊத்த மாட்ட சும்மா கடுகு பொரியறதுக்காக போட்டுட்டு
ம்
கோவக்கா அதுல போட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுடுவ
ம்
அது வெந்து நல்லா பக்குவத் துக்கு வந்ததுக்கப்பறந்தா கொஞ்சோண்டு உப்பு மெளகாத்தூள் போட்டு பெரட்டி எறக்கிடுவ
தோழி உங்க இதுல நெறய மீன் கெடைக்குல
ஆமா தோழி
வயிறு புண்ணு ஆறதுக்கு கருவாடு எதாது இருக்குங்ளா
கருவாடுல்லா கெடையாது தோழி வயிறு புண்ணாறதுக்கு நான்வெஜ்ஜே ஃபர்ஸ்ட்டு வயிறு புண் ஆறாது தோழி
வேலு எ வாயெல்லா கசக்குது தோழி ஃபீவர் வர மாரி இருக்கு ஜொரோ வர மாரி இருக்கு
கொஞ்ச நாள்ல சரியாய்டு தோழி அட்ஜஸ் பண்ணிக்கோங்க ம் இப்போ இப்பிடி இருக்குன் சொல்ட்டு அதுக்காக நம்ம வாய்க்கு ஒரு மாரி இருக்கு சொல்ட்டு எதையாவது சாப்ட்டுட்டோனா அது திரும்போ நம்ளுக்கு நம்பதா அந்த கஷ்டத்த அனுபவிக்கணு
தோழி டாக்டர் சொல்ட்டாங்க நீங்க இதே நெலம இது பண்ணிந்தீங்னா ஆப்ரேஷன் பண்ற லெவலக்கு வந்துரு அப்போ உங்க கொடல் வெடுச் கொடல் எடுத்து வெளில வெச்சு உங்கள் நீங்க அவ்ங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுமை எல்லா நடக்குத நனச்சா நீங்க பண்ணுங்க அப்டின்டாங்க
ம் அதுக்கப்பறோ என்ன தோழி இதுக்கு மேல என்ன சொல்ணு சொல்லுங்க
டேரக்டா சொல்பாங்க
அப்ப எந்த அளவுக்கு நீங்க காரோ எண்ண இதெல்லா சாப்ட்ருப்பீங்க பாருங்க
நா அப்பெல்லா எது சாப்ட்ட மாரியே எ ஞாபகமே இல்ல ம்
காரோ அதிகமா சாப்பட்றத விட வெளி ஃபுட்டு் சாப்ட்ருக்கீங்ளா
வெளி ஃபுட்டு என்னெக்காவ்து ஒரு நாளு சாப்டுவே தோழி அது ஏ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காங்க ஜிம் ஃப்ரெண்டு இருக்கா அவ அவ வந்து என்ன தெரிம் மா அங்க ஒரு பானிபூரி கார ஒருத்த இருக்கா டெய்லியு அந்த அது சேட் மசாலா போட்டு அந்த ரசப்பூரி இருக்கு பாத்தீங்ளா அது வாரத்துல ஒரு தடவ ரெண்டு தடவயாது கூட்டிட்டு போய்ட்டு திங்க வெச்சற்றது எனக் இவுங்க என்னமோ மெய்ன் கார்ணோ அந்த பானிபூரிகாரனு ஏ ஏ இவளுதான்ற மாரியே எனக்கு தோணுது
ம் ம்
அவன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசோ லீவ் போட்ருந்தா தோழி அவ்ங்க ஊருக்கு போய்ருந்தா இப்ப தா வந்திருக்கா வந்தொனே மொதல்ல இவதா போய் திருப்புல பண்ணிட்டு இருந்தா
ம்
கடைல இந்த என்ன தர தரன்னு இழுத்துட்டு போய் காஸ் கொண்ட்டுவான் டக்கு டக்குன்னு போய்ட்டு ஃப்வைனல்ஸ் ஒன்னுதா
அதெல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க தோழி
இன்னிமேலு அவன் பக்கமே நா போ மாட்ட
ம் ம்
அப்பறோ இன்னொன்னு வெய்ட்லா